ஹலோ கேக்குதுங்களா நா பேசுறது ஹா கேக்குது கேக்குது ஹ இப்ப நல்லாவே கேக்குது உங் உங்களுடைய குரல் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு ம் ஆஹா ம்
சேர் சேரி என்ன பண் நா இரு
நா இப்பதா லஞ்சு முடுச்சு ஆஹா இப்ப சும்மா
உக்காந்து ட்ருக்கே த்ரீ தேட்டிக்கு பாப்பாவ கூட்டு வர போனு அதா இப்போ உக்காந்துட்ருக்கே
கிட்டிங்களா
இது பக்கத்துல தா இப்பி நாங்க வந்து நாலாவது தெருனா பாப்பா ஓராந்து ஒன்னாவது தெருக்கு பக்கத்துல ஒரு அது வேற ஏர் ரியா மாரி கனெக்ட் ஆயிடு அந்த அந்த ஸ்ட்ரீட்ல இருக்காங்க பாப்பா இப்ப நா போய்
வந்து கூட்டு வந்தெல்லா ஆமா உம் உங்குளுக்கு எப்டி அஹா உங்குளுக்கு எப்டி வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட் ஃபுட்டுல்லா அஹ அது இட்ரெஸ்ட் இருக் கா சாப்பிடல்ல ஜங்க் ஃபுட் மேல ரொம்ப இன் ட்ரஸ்சா
எனக்கு ஜங்க் ஃபுட்டு பிடிக்காது ஹெல்தி ஃபுட்டு அவ்ளோ பிடிக் பிடி க்காது எல்லாமே ஈக்கோலா ஊத்தி சாப்புடுவே இப்போ என் பொண்ணுக்கு கம்பேர் பண்ணும் போது அவுளுக்கு வந்து சாப்பாடுனாவே அலர்ஜின்ற மாரி வெரு த்தோன ஓடிடுவாங்க அவுங்களுக் அவுங்களோட கேரக்டர் இந்த மாரி எனக்கு வந்து எல்லாமே புடிக்கும் பட் ஓவராலா எதுவுமே அதிகமா எடுத்துக்க மாட்டேன் எல்லாமே ஒரு லிமிட்டுதா
யா ப்ப நாலாம் பாத்தீங்கன்னா அஹ் புடிச்சிச்சுன்னா நார்மலா சா ப்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்டுவேன் ஒரு ஸ்வீட்டா இருக்கட்டும் ஒரு காரமா இருக்கட்டும் நான் நினைப்பேன் நம்ம லிமிட்டா சாப்ட ணும் லைக் குவான்டிட்டி கம்மியா எடுத்து கத்துக்கணும் இவ்வளோ தான் சாப்பிடணும்னு நினைப்பேன் பட் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ள போகும்
செரி செரி எனக்கு நான் காரம்னா ரொம்ப அதிகம் பரவாயில்ல சாப்டுருவேன் பட் ஸ்வீட்டு எடுக்கும் போதே ஸ்வீட்டே புடிக்காது புடிக்காத ஐட்டம்ஸ்லயே அதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்வீட்னாவே பிடிக்காது அது என்ன
உஹம் சுத்தமா ஸ்வீட்டே பிடிக்கவே பிடிக்காத இல்ல எப்பயாச்சும் தோணும்ல்ல ஸ்வீட்ஸ் சாப்பன்னும் போல இ ருக்கு இது சாப்டா நல்லா இருக்கும்ன்னு தோணும்ணு
டுமே பிடிக்காது எப்பயாவது ஒரே ஒரு தடவை அந்த காஜு கத்து லி மட்டும் மேபி ஒன்னே ஒ அதுக்கு மேல அதுவே எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிடிக்காது அந்த ஒரு
மாரி இருக்கும் இல்லயா ம் நா உம்
என் பொண்ணு
சேரி சேரி சேரி எனக்கும் காரம்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் வந்து சாப் டுவே நல்ல காரம் சாப்டு ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் அதுக்கு அப் அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் ஸ்வீட் எப்பயாச்சும் சாப் பனும் தோன்றப்ப வாங்கி சாப்டுவேன் அந்த மாரி ஹலோ கேக்குதுங்களா அ ஸ்வீட் சாப்பன்னுன் தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிடுவே மத்தபடி ரொம்ப ஸ்வீட் ட்டு சாப்புடறதில்ல
ஆ சரி அப்றொ ஒங்க வீட்டுல நீங்க எத்ன பேரு
நாங்க வந்து எனக்கு ரண்டு பசங்க அ ஒரு ரெண்டு செகண்ட் படிக்கறாங்க இன்னொருத்தர் வந்து யூ கே ஜி படிக் கிறாங்க ரெண்டு பேருக்கு ஸ்கூ ஸ்கூல் போயிருக்கா நாலரைக்கு வந்துருவாங்க
சரி சரி நீங்க போய் பிக்கப் பண்ணமா அவங்களே பசங்களே வந்துருவாங்க
இல்ல நா வந்து பாத்தீங்கன்னா எங்க தெருவோட மொனையில போய் நின்னன்னா நாலரைக்கு வரு வண்டி வரு நா அது வரையு ஆ உ ஒ மின்னெல்லா சீக்கிரமே வந்துருவாங்க ஏ இப்ப வந்து நெறைய அட்மிஷன் ஷன் ஆயிடுச்சானு தெரியல கொஞ்சொ லேட்டாதா வராங் க நா அது வரைக்கு கொஞ்சம் அப்டியே நடந்துட்டுருப் ப்ப அது ரோட்லயே வாக் கிங் மாரி போயிட்டுருப் ப்ப அப்பறொ அவங்க வந்தவோனே ரெண்டு பசங்களயு கூட்டிகிட்டு வந்துடுவே நா உள்ளே வந்துடுவே
வேற என்ன உங்களுக்கு என்னென்ன பிடிக்கு
எனக்கு வந்து உம் புக்ஸ் படிக்கணுனு ஆச ச ஆனா புக்ஸ் படிக்கதா என்னால முடி டியல அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதுகு ஒழுங்கா உக்காந்து படிக்கணு எதாச்சு எக்ஸாம் எழுத தனுனு ரொம்ப பிடிக்கு கு ஆனா அது எக்ஸாம்க்கு த்து கல்யாணத்துக்கு முன்னாடிெல்லா அப் இப்படி விழுந்து விழுந்து விழுந்து படிப் ப்ப படி இருபத்தி நாலு புக் க்கு கையமாகவே இரு ப்ப ஆனா இப்ப அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் எதது எக்ஸாம் படிக்கலனா ஐயோ படிக்கலான்னு கொஞ்சோ ஒரு பத்து நிமிஷம் படிச்சாயோ வேல செய்யணுமே நெக்ஸ் பத்து நிமிஷம் படிச்ச மைண்ட் ஃபுல்லு இப் இப்ப என்ன தோணுதுனா பச பசங்க வருவாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க என்ன பண்றது சாப்பாடு இது ஊட்டலாமா ஸ்நாக்ஸ் இது வாங்கி வைக்க கலாமா என்ன மாரி ஸ்நாக்ஸ் வாங்கறது பசங்க வரத்துக்குள்ள வாங்கி வைக்கணும் ஏன்னா என் சின்ன பையன் போறப்பவே சொல்லிட்டான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போ மாட்டேன்னா நீ என்ன கேக்குறயோ சொல்லு நா வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் சந்திரோனு அப்பவே சொல்லியாச்சு பிஸ்கெட் வேணு எனக்கு அது வேணும் இதெல்லா வாங்கிட்டு வந்துருங்கன்னு ல்லா வாங்கி வச்ச வச்சுட்டனா அவங்க வரதுக் க்கு சாப் றத்துக்கும் கரெக்டா இருக்கும் உ உங்க குழந்தைங்களுக்கு க்கு இப்போ நீங்க த்ரீ தேர்ட்டிக்கு கூட்டு வந்தீங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தருவீங்களோ இல்ல சாப் படை ஊட்டி விட்ருவீங்களா
இல்ல என் பொண்ணு ஃபோர் ஓ கிளாக் வருவாங்க ஒரே பொண்ணு தான் ந
ஆஹ்
ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலா இல் சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இல்ல அவங்களுக்கு தேவை பர்ஸ்ட் வந்தோடனே நான் பூ ஸ்ட் ரெடியா வைக்கணும்
ஆஹ்
பூஸ்ட் குடிச்சுட்டு இப்போ நான் வந்து முஸ்லீம் ங்கல்லாம் அதனால வந்து இது படிக்க வைக்கணும் முஸ்லீம் இதுல ஒ படிப்பாங்கல்ல இந்த ரிலிஜியன்ஸ்ல அத வருவாங்க படிக்க வச்சுட்டு பாப்பாவ ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் படிக்க வச்சிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாப்பா கொன்னார விளையாடிட்டு கொன்னாார் ஃப்ரீயா விட்டுறேன் கொஞ்சா நல்லா வி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறமா உக்காந்து ஹோம் ஒர்க்கெலாம் முடிக்க வச்சுட்டு என்னோடய வேலை வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அதுவும் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவா கீரை விளையாட கொட்டு போயிடணும் அவங்கல்லம் நல்லா கீழே விளையாடும் அது வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க விளையாடிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் மேலே ஏறி வருவாங்க
நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆயிடுங்களா அப்புறம் கால எப்படி அதுக்கு க்கு மேல தூங்கி காலையில எப்டி சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலு கிளம்புவாங்க பசங்க
இருக்காங்க ரோட்டு ல்ல சின்ன சின்ன பச அந்த பசங்களும் இவங்க போல நான் போல இவுங்க போனாங்க போல அப்படின்னு சொல்லி ட்டு அந்த பசங்கும் அந்த பசங்களை விட மாட்
ஒம்பது பத்து மணி
ஆஹ் ஆமா ஆமா அதனாலயே அந்த டைம்
ட்டு வேலை பாதிக்காதா
இல்லையே நான் வந்து அதனால தான் எயிட் ஓ கிளாக் போல என்னோட வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேற எதுவும இருக்காது நைட்டு சாப்பிட்டோம் அத்தோடு சாப்டோம் முடிச்சுட்டு எல்லாமே கீழே போயிடும் அப்பறம் மேலே வந்தோடனே வேற எதுவுமே இருக்காது கொஞ்ச நேரம் பாாப்பிட்டே சுக்கிட்டு பண்ணுவ படுத்துறுவ அவ்ளதான் ஒரு டென் மினிட்ஸ் டியூட்டி சொ பாட்டி தா கூட கொ நேரம் பேசுவா அது மாரி டைம் வேற ஆகுன்னு சொன்னாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணன்னுமா அப்டின்னா அத அப்டியேபோய் படுத்துருவா தூங்கிடுவா கரெக்டா கால்ல செவன் ஃப்டின் செவன் ஓ க்ளாக் அந்த மாரி எந்திறிச்சிருவா
அவுங்களுக்கு ஸ்கூல் எத்தின் மணிக்கு ஒகே ஒ செர் செர் செரி செவன் ஃப்டிக்குலா எந்திருச்சிருவாப்புல சமத்தா எந்திரிச்சு
ஆ அதுகலே எந்திரிச்சிருவாங்க அழுவல்லா மாட்டாங்க ஆனா என்னன்னா நா வந்து எழுப்பும் போது ரொம்ப பக்கத்துல உக்காந்து சாஃப்ட்டா எந்திரிமா என் தங்கோ செல்லோ அப்டின்னு
ஆமா ஆமா அது கொழந்தைங்களோட சைக்காலஜியே வந்து அப்டிதா கொழந்தைங்கள அடி அதட்டி எழுப்பாம ச தல் தங்க குட்டி செல்ல குட்டி டி பட்டுக்குட்டி எந்திரீங்க எந்த
ஆமா அந்த மாரி சொல்லி எழுப்புனா மட்டும் தா அவுங்க ஆமா எந்திரிப்பாங்க அவுங்க கொஞ்சோ நேரோ கொஞ்சிட்டு அதுக்கப்றோ சும்மா நா விட்டாதா அவுங்க எந்திரிச்சு போவாங்க இல்லன்னா அவுங்க எந்திரிக்க மாட்டாங்க நீ வந்து பாரு ஆ பக்கத்துல வந்து உக்காருவியமா அப்டினு சொல்லுவாங் அதுக்கு அது னிமே நா அவலோட வேலைய ஃப்ர்ஸ்ட் எந்திர்ச்சு சீக்ரமா முடி சொல்லுவே அவுங்க பக்கத்துல போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே க்கந்தருற வேண்டியது எழுப்பிட்டு அதுக்கப்பமா அவுங்களே பேஷ்யெல்லா பண்ணிட்டு முடிச்சிட்டு எல்லாம் அவுங்க வேலையல்லாம் முடிச்சிடுவந்தாங்கன்னா யூனிஃப்ர்ம் மட்டும் தா போட்டுவுட்ணோ அவுங்களோட வேல எல்லாம் முடிச்சுட்டு அவுங்க வருவாங்க அதுக்குள்ள
ஓ செரி செரி செரி செரி பரவால்ல அவங்களே எல்லா அவுங்களுடைய வேலைய அவுங்களே முடிட் டிச்சிக்கிறாங்க நல்ல விஷயோ
ஆமா
உம் நானுமே என் பசளுக்கு எடுத்து மட்டும் குடுத்துட்டா போ போதும் ஆனா அவுங்க வந்து ஒழுங்கா குளிக்றங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்க குளிக்க வச் காதீங்க நானே குளிச்சுக்கிறேன்னு எதோ குளிச்சுட்டு வருவாங்க எல்லாம் கிளீனா குளிச்சுட்டு வரி ஏன்னா அப்படி பக்கம் பண்ணாதான் பசங்களே பழகி அவங்களே குளிச்சிட்டு வருவாங்க
ஆமா ஆமா என் பொண்ணு குளிப்பாங்க நா என் பொண்ணு வந்து குளிக்க போனா உடம்புக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஆகிடும் அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமா இல்லைன்னா ஸ்கூல் டைம்ல் வந்து நான் குளிப்பாட்ட வேண்டியது மத்த டைம்ல வந்து அவங்கள விட்ற வேண்டியது இல்லன்னா சோப்பு போட்டு குளிப்பாங்க குளிப் பாங்க அந்த சோப்பை கரஞ்சிரும் அந்த அளவுக்கு
சோப்பு பு முதுகுக்கு போடவே மு மாட்டாங்க அதுங்க குட்டி பசங்கல்ல இல்லையா அவங்களுக்கு போட ஐட்டும் எட்டவும் எட்டாது பாத்த போடவே மாட்டாங்க சொன்னாலும் கேக் கவே மாட்டாங்க பச ங்க ஆமா ஆமா
என் பொண்ணுக்கு தண்ணின்னா போதும் அப்படியே இறக்கிடுவா துணி அலச்சும் போது வான்னு ஆ துணி அழசும் போது நீங்க கழுவாதும்ப
வாஷ்ரூம் போரன்ற பேர்ல தண்ணில விளையாடிட்டு டிரெஸ் ஈரம் பண்ணிட்டு டிரெஸ் ஈரம் பண்ணி டிரெஸ் ஈரம் பண்ணிட்டே வருவாங்க ஆமா ஆமா ம் ஒரு பூஸ்ட் மட்டும் போதுமா வந்த அத
இல்ல இல்ல பூஸ்ட் குடிச் சு வேற ஏதாவது சாப்படுவாங்க அவங்க என்ன கேக்குறாங்களோ அது நம்ம குடுக்கணும் இப்போ வந்து என்ன கேட்பாங்கன்னு தெரில்ல இந்த மாரி அவுங்களோட மூடு பொறுத்து அவுங்க மாத்தி மாத்தி கேப்பாங்க இல்ன்னா அவுங்க கோவம் வந்துரும் நான் போயிட்டு வந்த நீங்க எதுவுமே அப்படின்னு அதனால ஃபஸ்ட் ந அவ வரதுக்கு முன்னாடி பூஸ்ட் மட்டும் பால் கா ச்சுரெடியா வைக்கணு ஆன்துக்கு அப்புறோ கலக்கி குடிப்ப ன அது அப்புறோமா அவ்ங்க என்ன கேக்குறாங்களோ
அதுக்குள்ள சூடு ஆறிடாது அதுங்களா
இல்ல ஆறாறு நா வந்து கரெக்டா வந்து த்ரீ தேர்ட்டிக்கு காய்சுவன் பாலு அ நான் அவ்ங்க வர்றது போ போ டென்க்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க போர் டைம் வந்துட்டு அந்த பால் கொஞ்சோ அவுங் குடிக்கிற மாரி இருக்கு
சூடு இருக்கு ஆஹ்
அண்ணாலே அதுலயே கலக்கி அப்டி குடுதர வேண்டியது
காலையில என் பசங்களுக்கு பால் குடிக்க வைக்கிறதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சன நாங்க போற அது எங்கள் வீட்டுக்கார ரொம்ப போராடுவாரு குடிங்க குடிங்க கு ங்க கொஞ்சோண்டு குடிப்பாங் கொஞ்சோண்டு வாமிட் பண்ணுவோ கொஞ்சோண்டு கீழ ஊத்திடுவாங்க நாங்கள் ரொம்ப பசங்களுக்கு எட்டு மணிக்கு பஸ் வந்துரும்ல
ஆஹ்
வந்த உடனே பசங்கள களப்பி கூட்டிட்டு போடுறது ரொம்ப பெரிய சில நேரத்துல ரொம்ப பெரிய சிக் தெரம்மா இருக்கு பரவாயில்ல இந்த மாரி சமத்தா குடிச்சிக்கிட்டா ஒன்னு
ஆமா என் பொண்ணு கிட்ட வந்து எத எத சா கொஞ்சம் ஹெல்த்தி புட் எல்லா சாப்பிட மாட்டாங்க பட் பால் ஐட்டம்ல பால் கொடுத்தாலும் குடிச்சிப்பாங்க பூஸ்ட் கொடுத்தா குளிச்சுருவாங்க பட் ன்னா எதுலுமே சர்க்கரை எல்லாம் போட மாட்டே அப்டியே பால் ஏரும் பூஸ்டு வெரு தண்ணிய களக்கி கொடுத்ற வேண்டியது தா
ஹ செரி செரி ஆனா பூஸ்ட்லயே நறைய ய் ஸ்வீட்டு இருக் இல்ல இல்லையா ஸ்வீட் இருக்கு ஆமா நாங்க பூஸ்ட்க்கு கொடுக்காது காரணோ அதில் நெறைய குளுக்கோஸ் இருக்கிறதுனால தா நா அது கொடுக்காம இர்விட்டு ஆனா அதுலயே நெறைய சுகர் இருக்கு
ஆமா ஆமா ல அ சக்ர போடாமலே குடுக்கலா ஒன்னு இல்ல அங்க பால் குடிச்சாலு அவுங்க சக்ர இல்லாம தா குடிப்பாங்க
ஓ ஆனா இந்த ஸ்வீட்டே பரவால நல்ல விஷியோ இல்லயா இப்பதே வந்து ஸ்வீட் ட் கொஞ்சோ கம்மி பண்ணிட்டா பி பின்னாடி ரொம்ப நல்ல தா
இதுல கண்ட்ரோல் பண்ணாலு மே பி அவுங்க வீட்ட பாத்தா அப்டியே விழுந்துருவாங்களே மத்தி ஆ ஆமா வேற எந் எந்த ஸ்வீட் விட்டுப் பாத்தாலு வுடவே மாட்டாங்க அவுங்களுக்கு தெரியாது இன்னுமு நா பால்ல சக்கர கலந்து குடுக்கறதில்லன்னு ன்ற‌ நெனைப்பிலேயே அவுங்க குடிச்சிட்டு
ஓ செரி செரி செரி ஓ தெரியாது புரியிது புரியிது புரியிது புரியிது புரியிது ஒரு இது தோழி உங்க கூட பேசுனதுல க மகி சி ஆ நன்றி நன்றி நன்றி